அ
ஹலோ யார் பேஸ்றது
உங்க பாட்டி நீ இன்னைக்கு ஹேர் கட் பண்றன்னு சொன்னல
புல்ல
ஏ அந்தா ஆச்சுக்கா நீ ஹேர் கட் பண்றேன்னு சொன்னல
பண்லயா
நா வந்து எப்போ தெரிமா நேத்தா முந்தா நேத்துனு நெனைக்றே எங்கம்மா கீழே லென்து கா ஸ்ட்ரைட் கட் பண்ணி வுட்டாங் கீழ மட்டு ட்ரிம் பண்ணாங்க சரியா அப்போ இப்ப வந்துட்டு அந்த முன்னாடி போட்டு கட் பண்ண நல்லாருக்கு தானே
பண்லைய நி அப்ப இன்னு அப்ப பண்றதுக் அப்டி போட்டு வெச்சிருந்தே
எ சும்மா போட்டுட் சுத்திட்டுருந்தே
பஞ்சாபி மாரியா
ஆமா சிங்கா
நா இப்ப என்ன சாப்ட்டுட்டு இருக்கே சொல்லு
என்னது
நாம் சாயாவு பிரெட் ஆம்லேட்டு
அப்புடியா நானு இதா இப்ப கொஞ்சொ நேரத்துக்கு முன்னாடிதா லாட் அட்வேஸ் சாப்ட்ட
நீ நீ நீ நீ நீ வா எடுத்தா லாட் அட்வைஸ் லாட் அட்வைஸ் லாட் அட்வைஸ் கனவுல சாப்ட்டுருப்பே
இல்ல சும்மா சொன்னே சாப்ட்டுருந்தா உனக்கு அமுச்சு வுட்டிருப்பேன்ல
பொறையேறுதுடி திட்றியா
அய்யே
செத்தற போறே
ம் நீ ஃபஸ்ட் டே நா எந்து ம்
சொல்லு
ஃபர்ஸ்ட் டே நா என்ன மார் ட்ரெஸ் போட்டு போறதுடி
பர்தா போட்டு போயிரு ம் அப்போ எல்லா உன்ன வந்து ஒரு நல்ல புள்ள அப்டின்னு நெனைச்சப்பாங்க அப்றோ நீ எவ்ளோ ஆராத்தி அப்டின்றது அப்பறோ தெரிஞ்சுரு
என்ன பர்தா போட
கஃப்தான் இருக்கா
என்ன கஃப்தான்
ஏதோ கஃப்தானு
ம்
இருந்தா போட்டு போயிரு ஃபஸ்ட் டே அப்புறோ அதுக்கப்றோ வேணா ஆரம்பிச்சுக்கோ கலர் கலரா வித விதமா டி எங்க அம்மா மண்டே மண்ட காய்துடி எனக்கு
ஏ
அம்மாட்ட ம்மா நா ஊருக்கு போட்டா அப்டின்னு கேட்டே எதுக்கே அப்டி போ வேணா அப்டின்னாங்க அப்போ ஆ நானு உ ட்ரெஸ் நீதா லீவ் எடுத்துட்டு வர மாட்டிக்கிற நா போறே ஒ தங்கச்சி எங்கம்மாட தங்கச்சிங்க இருக்காங்கள அவங்க கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க நீ காசு அம்ச்சுடு அப்டி சொன்னனா த்து பைசா இனி உனக்கு நா செலவு பண்ற மாரி இல்ல அப்டின்றாங்க ம்மா மண்ட காஞ்சுருமா என்னமா நீ நாலாயிருவாய்க் குதாமா எனக் டிரெஸ் எடுத்து தந்திருக்க அப்டி சொன்னப்போ அப்டி சொன்னப்போ அதா ஆட்ரு போட்டு எடுத் தந்தன்ல ம்மா அதெல்லா சேத்து நாலாயிரத்துக்தாமா எனக்கு எடுத் தந்துருக்கே எனக் இனி பேக் எடுக்கணு செருப் பு எடுக்கணு அ நெறையா எனக்கு ட்ரெஸ் எடுக்கமா டிரெஸ் இல்லாமலா நா காலேஜீக்கு போக மாட்டே உ அவனயு அவனோட வாழ்க்கை காலேஜ்க்கு போகாம இப்டி ஆக்கி விட்டுட்டே என் என்னோட வாழ்க்கை இப்டி காலேஜ்
ஏ காலேஜ் போறதுலையா
அய்யே
ஏ
அவே போகாம போகாம பைன் ஆக்கி வச்சுட்டா அப்ப என்னாச்சு ஒரு தடவ பத் தாயிருவா பைன் ஆயிரு போகாட்டி பைன் போட்டுருவாங்க
காலேஜ்லியா
ஆமா கா காலேஜ்க் போகாட்டி லீவ் எடுத்தா அட்னன்ஸ் இல்லாட்டி ஃபைன் போடுவாங்க இதுக்குதானடி எல்லாரு ட்னன்ஸ் மெயின்டைன் பண்றதுக் போற அட்னன்ஸ் மெயின்டென் பண்ணு அட்டன்ஸ் மெயின்டென் பண்ணுன் சொல்றாங்க
ஆ ஆனா நா என்ன எனக் தெரிஞ்சது என்னன்னா ஸ் மெயின்டென் பண்ணாதா எக்ஸாம் எழுத முடியு செமஸ்டரு அப்டி
தா எக்ஸாமு எழுத முடியு அந்த எக்ஸாம் எழுதனுனா அட்னன்ஸ் மெயிட்டென் பண்ணாம ஃபைனாக்கி வெச்சிருந்தா அந்த ஃபைன கெட்டிட் அப்புறந்தா எழுத முடியு
ஓ ஏ உங்க அண்ணே ஃபைனாக்கிட்டாரு
இவே எங்க அம்மா காலில் வேலைக் போயிருவாங்க எங்க அத்த காலைல் வேலைக் போய்ருவாங்க‌ ஃபஸ்ட் இயர் கொஞ்ச நாள் போயிட்ருந்தா அங்கே போய் ஒரு புள்ளய கரெக் பண்ட்டா புள்ளய கரக்ட் பண்ணது அவ்வளதான அவனுக்கு வேறென்ன வேல இருக்கு காலேஜில்ல அந்த புள்ளய அ அங்க கரெக்ட் பண்ணது அப்றோ போறதில்ல காலில அவனுக் கூப்ட் உட்றக்கு யாருல்ல நானு ஸ்கூலுக்கு போயிட்ருந்தேல எக்ஸாமு அப்டி இருந் ச்சு அப்புறோ போகாம் போகாம் ஃபைன் ஆக்கி வெச்சு அப்ப எங்க அம்மா ஒரு தடவ எல்லாம் பேசி ஒரு தடவ பத்தாய்ருவ கட்டுச்சு
செர் பத்தாயிருவாவா
ஆமா பத்தாயிருவா ஃபைனு ஒரு தடவ எங்க அம்மா பத்தாயிருவ கட்டுச்சே இப்போ இருபதாயிரத்துக்கு என்னமோ வந்து நிக்குது எங்க அம்மா இப்ப இருவதா பத்தொம்பதனாயிரமான் தெர்ல இப்ப வந்துட்டு எங்க அம்மா நா உயிரே போனாலு நா கெட்ட மாட்டே இவனுக் நாப்பதாய்ர்வா ஃபீஸு கெட்டி நா ஃபைனு வேற எக்ஸ்ட்ரா தனியா கெட்டணுமா நானு அதுக்கு இவன் படிக்கிறானா அதுவு இல்ல படிக்கிறிது இல்ல காலேஜுக் போகாம ஃபைன் ஆக்கி வெச்சுட்டுருக்க எ காசெல்லா நாசமாக்கிட்டுருக்கா நா கெட்ட மாட்ட அப்டினு எங்கம்மா உட்ருச்சு எஙகம்மா ஃபஸ்டெல்லா க அ அவனுக் காலேஜ் போக கேக்கற்துக் போட்டு நல்லா போட்டு காலையில கூப்ட்டு உட்றது ஃபேன் ஆஃபண் வெக்கறதெல்லாம் பண்ணிட்ருந்ச்சு அப்பற எங்கம்மா உட் பண்றதில்ல‌ இப்ப எங்க அம்மா உட்ருச்சு சொல்லி திருந்தாதவ பட்டு திருந்துவா அப்டின் சொல்லிட்டு எங்கம்மா உட்ரு ச்சு இப்ப ஃபைன் அவனுக்கு அதனால அவ போறதில்ல
இப்ப காலேஜிலதா ஆள்ட்ருக்கு அப்ப போ வேண்டியதான
அந்தாள்தா டெய்லியு வெளிய கூப்ட்டா வருதே அப்பற எதுக் அவுங்
அது கட்டடிச்சுட்டு வருதா
கட்டடிஷ்ட் இல்லடி ஸ்காலேஜு போய்ட்டு வந்ட்டு வருது
ஓ
எப்பபாரு ஒட்டிக்கினே சுத்திக்கினே இருக்காங்க
ரெண்டு பேருமா
எ எங்க அண்ணே வந்து எனக்கு என எ எ எனக்கு ரெண்டு அரிய ருக்குல்ல எஸ் டீ ஸ்நாப் கேடி அ ஸ்நாப் ஐடில் எஃப்டி ஸ்நாப்ஐடிலந்து மட்டு அவ ரிமூவ் ஃப்ரெண் பண்ட்டா பாத்தா இன்னொரு அவனோட அவ போட்றது நா பாப்பந்தானே அதனால அத ரிமூ பண் டா இன்னொன்னு இன்னொரு ஐடி இருக்குல்ல என்னோடது அது வந்து ட்டு வெச்சிருக்கா அவனுக்கு தெரியில அது என்னோடதுன்ட்டு பாத்தா அன்னிக்கு ஒரு நாளு இப்டி எங்யோ போயிருந்தா கூட்டிட்டு ஆனா பாத்தே பாத்துட்டு எது சொல்ல அவங்கிட்ட நா தெரிஞ்சவேன் சொல்ட்டனா அப்புறோ அதையு எடுத்துட்ருவாந்தான ஆனாலு நா எதுவு சொல்லல அவ போட்ருந்தா அதுக்கப்புறோ எப்டி கண்டுப்புடிச்சான் தெர்ல அது என்னோடதுன் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு அதனால என்ன பண்ட்டா முந்தாநேத்து எங்கியோ நேத்து ஸ்மார்ட் சிட்டி எங்கியோ போயிருக்கான் போட்டுருந்தா போட்டா அடுத் த செக்கேண் அழிச்சிட்டா என்னாடா அழிச்சிட்டான் அப்டின் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தா சொன்னான் ஆ என் ஃப்ரெண்ட்ஸு பாதி பேரு அவனோடதுல இருப்பாங்கல அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னப்போ தெரிஞ்சிச்சி அப்போ அத தான் அழிச்சிருக்கேன் அப்ப நா பாத்தேன்
ஓ
நேத்து முந்தா நேத்து வந்து மோட்டு பசிக்குது ஆடரு போடுறேன் பாதிக்காசு நீ தரியான்னு கேட்டுருந்தான் ஆ என் அக்கௌண்ட்ல எம்பத்தொம்பது ரூபா தாண்ட இருக்கு நூறுரூபா கூட இல்ல என்ட்ட அப்டி சொன்ன நானு செரி அம்பரூபாயாச்சி குடு அப்டின் சொல்ட்டு இருந்தான் சேரின் சொல்லிட்டு பீஸா அது இதுன்னு ஆடர் போட்டான் ஆடரு போடும்போது உக்காந்து பாக்கறேன் வால் பேப்பரு
ம் அ
வால்பேப்பர்ல ஆனா பின்ட் கே டப்புனு மாத்திகிட்டான் மாத்தனது பின் ட்ரெஸ்ட்டு பின் ட்ரெஸ்ட்டுன் சொல்ட்டான்
ஆ
அப்புறம் அவன் எனக்கு தெரியலே ஒனக்கும் பின்ட்ர ஒரிஜினல் போட்டோக்கும் பின்ட்ரெஸக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதாடா அப்டி சொன்னே நீயி அங்க ட்ரெண்ட்ஸ்ல ஒரு ஷட்ட எடுத்தில்ல
என்னுது
அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு் ஆ ஆஃபீஸ்கார போடறாங்க சொல்றன் இல்ல அது அந்த புள்ள போட்டு ஓபன் ஓபன்ல விட்டுருக்கு ஷால்லா ஒண்ணுமே இல்ல அந்த ஷட் டு போட்டு ஓப்பன்ல விட்டுருக்கு ஒரு ஃபேன்ட்டு போட்டுருக்கு என்ன எந்த கண்ணாடின்னு தெர்ல இவங்க தான் நல்லா சுத்தறாங்க இல்ல அப்போ எதோ ஒரு கடைல
ஹலோ
தீ
ஹலோ ஆ சொல்லு
அந்த பேரு இருண்ச்சில்ல ஆ அந்த கண்ணாடியில ஆ இது மிரர் செல்பி எடுத் துருக்காங்க இந்த பிள்ளையு மூஞ்சி வந்துட்டு போன வச்சி மறச்சிருக்கு எங்க அண்ணா வந்து முட் டு முடிய வச்சி அவன் மூஞ்சி மறச்சிருக்கான் அப்டி ஒரு மிரர் செல்பி
ஓ ஏன் மறச்சி மறச்சி ஏன் நீங்க எது சொல்லுவீங்கன்ட்டா
அது தெர்ல அது அவன் எடுத்திருந்தான் அது வால்பேப்பர் வச்சிருந்தான் மறைக்காத்தது நறையா இருக்குடி
ஹம்
ஆ வச்சிருந்தான் வால் பேப்பர்ல அப்பதான் பாத்தன் டே பாத்துட்டுன்னா பாத்துட்டுன்னா சொல்ட்டு இருந்தன் அப்பறமா இங்க பாருமா வால் பேப்பர்ல எதோ புள்ள அப்டின்ன
நீ சொல்லி் குடுத்துருவ
அவன் பின்ட்ரஸ்ஸு பின்ட்ரஸ்ஸு சொல்ட்டுருந்தான்
ம்
சொல்ற கேளு என்ட்ட என்னா தெரியுமா
ம்
அவள நேத்து வந்துட்டு ஆ நேத்து இல்ல முந்தாநேத்து நைட்டு டோமினோஸில ஆடர் போட்டான் சரியா ஆஃபர்ல எதோ ஆஃபர் கூப்பனு
பீஸாவா
போட்டா என்னாச்சி நெயிட்டு நெயிட்டு ரெண்ற மூணு இருக்கும்
ஆ
போட்டு என்னாச்சி ஆ என்னாச்சி கொஞ்ச நேரம் கழிச்சி அவங்க என்ன சொல்றாங்க யூடு ரஷூ ஓவர் ரஷ் இந்தி ரஷ் ச்சருன்ட்டு உங்க ஆடர நாங்க கேன்சல் பண்ணுறோ அப்டின்டாங்க பாத்தா அவுங்க ஆன்லைன் பே பண்ட்டா
ம்
உங்க ஆட்ர நாங்க கேன்சல் பண்ணி விட்றோ அப்டின்டாங்க
ஆ கான்சலு
அப்புறோ உம் கேன்சல் பண்ணி விட்டாங்க அப்போ எங்க அண்ண வந்துட்டு எனக்கு மணி ஐ வாண்ட் மை மணி பேக் அப்படிலா அவுங்களுக் சாட் பண்ட்டுருந்தா அப்போ அவுங்க உங்க ஃபைவ் டு செவன் டேஸ்ல உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரு அப்டி சொன்னாங்க அவ வந்து என்ட்ட தா கத்திட்டு இருந்த ஏன்டி நீ ஆர்ட்ரு போட்டு போட சொன்ன ஆ அது பார்ரி காசு வராதாம்மா காசு அஞ்சுலிருந்து ஏழு நாள்ல வருமாமா எங் காசு போச்சுரி அப்டின் சொல் ருந்தா அப்போ வரும்ண்டா அஞ்சிலிருந்து ச பைவ் டு செவன் டேஸ் தா சொல்லுவாங்க ஆனா நாளைக்குளா நம்ம நாளைக்கு உனக்கு வந்துருன்டா அப்டி சொன்ன வந்துச்சு இன்னைக்கு காலையில வந்துச்சு ஹலோ
ஆ
இருக்கியா
இருக்கே பேசுறதுகேக்களையோ உனக்கு அப்போ
ஆ ஆ இப்போ சொன்னது கேக்கல என்ன சொன்னே
நானு ஓ கேன்சல் ஆயிடுச்சு நீயா காசு குடுத்தன்னு கேட்ட
யேஹே அவ த அப்டித்தா சொல்லியிருந்தா இது காசு மட்டு வரலா ஒன்ர தாண்டி வாங்குவே அப்டின்னுனா என்டையே ஒன்னுல்லம இருக்கேனா நானு அப்டி சொன்னோன்னா அப்புறம் அவனு காசு வந்துடுச்சி அடுத்த நாள் காலையிலயே வந்துடுச்சி அவனுக்கு
அனுப்பிட்டாங்ளா
ஓ அனுப்பிட்டாங்க டோமினோஸ்ல தாண்டி போட்டிருந்தா ஆஃபர்ல்லா போதுறி அப்போ அதுல போட்டிருந்தா அவ கம்மி காசுக்கு கோ ஆனாங் எப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ வாங்கியிருந்தோ பீஸா ஆனா எனக்கு பீஸா புடிக்கலடி எனுக்கு நா பீஸா வாங்கி சாப்புற மாரி இரு ச்சுனா நல் நெறைய காசு குடுத்து நல்லதா வாங்கி சாப்புட்ணு கம்மி காஸ்க்குவாங்குணோ வையே அப்டியே நல்லாவே இருக்காது பிரெட்டு திண்ற மாரி இருக்கு
அந்த இது ஆஃப் பர் ல்லா போடுவாங்க பாத்தியா
ஆமா அதாவது இதெல்லா வாங்குனா இவ்ளோ அப்டி இப்டின்ட்டு
ஆ ம்
ஹ நல்லா இல்ல அன்னைக்கு வாங்கினது கம்மி காஸ்ல தா அது நல்லா இல்ல ஆனா நம்ம சிக்கன் மேக்ஸ் சிக்கன் லோடட் அப்டின்னு நம்ம லோடட்ல்லா வாங்குனோனா அது நெறையா இருக்கு நல்லாருக்கு செரி ஒரு நிம்ஷோ இரு யாரோ கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுனா கூப்புடுறோ வா உனக்
ஆ செரி செரி
அ